ஹலோ
ம் கேக்குதா
கேக்குது கேக்குது இப்போ உனக்கு
ம் கேக்குது என்ன பண்றீங்கோ
சும்மா தா சாப்டியா
இல்ல நீங்க சாப்பிட்டீங்களா
ம் சாப்ட்டோ ஹோம் ஒர்க்ல்லா ஏதன்னா முச்சுட்டியா
ஹோம் வர்க்ல்லா எதுவு இல்ல
காலேஜி எப்டிதா போச்சி
ஐயோ ரொம்போ ஒஸ்ட்டா போச்சு ஏ ஞாபக்ப்படுத்துறீங்க
ஏ ஃபஸ்ட்டு இயர் பசங்க வந்துருப்பாங்கலே
நீங்க வேற ஃபஸ்ட் இயரு ஃபஸ்ட் யேருன்னு ஐயோ ம் காலேஜ்ல ட்யூஸ்டே புக்கெலா வெச்சுட்டு போய்ட்டோ செரி இருக்கட்டு அப்டி சொல்ட்டு தூக்கிட்டு போக கஷ்டமா இருக்கு அப்டி சொல்ட்டு எங்க க்ளாஸ் அவஸ் தா மீட்டிங் நடந்திருக்கு ஃபஸ்ட் இயஸ்க்கு ஸோ புக்கெல்லா தூ டிபாட்மெண் கொண்டு போயிட்டாங்க போய்ட்டு ப த்துருவா ஒரு புக்குக்கு பத்ருவா ஃபைன் கெட்னாதா புக்கு தருவே சொல்ட்டாங்க கால்தா அ துவெரையு பெறவு எ புக்கு வந்து ஆறண இருந்து சிக்ஸ்டி ருப்பி பே பண்ணிதா நாங்க புக்கே வாங்குனோ அட்த்ததா அது ஒரு ப்ராப்ளம் இருக்க மாட்டு எ ஃப்ரெண்டு வந்து ம் எ அக்கௌண்ல வந்து பைசா போட்டு வெச்சிருந்தா செ அவ கேக்குறப்ப நா அனுப்பி குடுப்பே அந்த பைசால கொஞ்சு இஷூ ஆய்ரிச்சி
இன்னா ஆச்சி
என்னதுன் தெர்ல தௌசண் ருபீஸ தௌசண காண்ல ஃப்ரெண்ட் அனுப்புனேன் சொல்றா ஆனா அப்டி ஒரு டிரான்ராக்ஷனே இல்ல நா வந்து ஜ பேலன்ஸ் செக் பண்ண மாட்டே அவ வந்து சொல்லுவா இவ்ளோ நா ரிட்டன் அனுப்பிட்டென்னா சொல்லுவா அவ இவ்ளோதா பேலன்ஸ் கெடக்கு அப்டி சொல்லி சொல்லம் போத் தா எனக்கு தெரியு ஒ இவளோட பேலன்ஸ் இவ்ளோ கெடக்கு அப்டி சொல்ட்டு ஆனா அவ அப்டி சொல்றத வெச்சு நா நம்பிட்ருந்தனா
ம்
இப்ப அவளோட தௌசண் வந்து என்ட்ட இல்ல நா வந்து அமௌண்டு எல்லாமே அனுப்ச் டே இப்போ வந்த அவ இல்ல அனுப்பல அப்டி சொல்ட்டு சொல்றா ஆனா ட்ரான்சாக்ஷன் இருக்கு சோ என்ன பண்றதுன் தெர்ல
சொல்றது எ அனுப்பிருக்க ஸ்கீன் சாட் பாருன்னு
ம் காம்ச ஆனா எனக்கு வர்ல அப்டி சொல்ட்டு சொல்றா என்ன பண்றது நா
அப்பறோ இப்ப எப்டிதா
ம்
எப்பிடிதா
புரியல
என்னதா பண்ண போற
என்னதா பண்ண போற நான் தா குடுக்கணு வேற என்ன பண்றது நா குடுத்துட் டே அவ வந்து இல்லேன் சொல்றா நா இனி சண்டையா போட முடியு அவ் கூட
அனுப்பிட்ட அதே நீ சொல்லு
நா ஸ்க்ரீன்ஷாட்டு அனுப்பிட்டே இனி வேற என்ன பண்றது நா
ம் எனுக் வேற நேத்து செர்யான தலவலி
ம் பரவால்லியா அதிகமா ஃபோன் யூஸ் பண்ணாதீங்கன் சொன்னா கேக்கணு
நா சொல்றத கேளு வெளாட போனுமா வெளாட போன இடத்துல
ம்
இவன் பண்ணிந்தா ம் என் ஃப்ரெண்ட்டு இவனு விளையாடி இருந்தாங்க பால்லு
ம்
நா உக்காந்துருந்த பைக் மேல
ம்
அவன் மேல அடிக்கீழ அவன் எ மேல அடிச்டா அ பக்கத்துல நின் உக்காந்டா அவன் எ மேல அடிச்டான்
நீங்க சின்ன கொழந்தைங்ளா விளையாட போறீங்கன்னா சரி ஓகே விளையாடலாம் பால தூக்கி மேலல்லா அடிச்சா எப்டி
அது விளாட தள்ளுல்லா கிர்ருனு ஆயிச்சு கரெக்டா உச்சில பட்டுச்சு தலையில
ம் அதா விளையாட போனீங் கன்னா விளையாடணு எதுக்கு தலையில எல்லா பால் அடிக்கிறீங்களோ
அது இங்கயே அப்புற உச்சில பட்டுச்சா
தெரியாதா வலிக்கு தெரியாதா உங்களுக்கு
நா இப்ப ந அவன போயிட்டு அடிக்கவு முடியாது கேக்கவு முடியாது
அதா தெரியுதுல்ல அடிக்கவு முடியாது கேட்கவு முடியாது அதா எதுக்கு அடிக்கணும்னு சொல்லிட்டு கேக்குறே அவங்க ஏன் உங்கள அடிக்கணு
அவன் முதுகல வச்சு தா விளையாடுவானுங்க எனக்கு கரெக்ட்டா தல்லைல பட்டுச்சு அப்புறோ என்னாச்சு அலோ
ம் சொல்லுங்க சொல்லுங்க
அப்புற என்னாச்சு சாரி சொல்டனா அதோட என் தல்லே கிருகிருன்னு ஆகிச்சி சரி அப்டியே விளாட்டே அதுக்கப்பறோ கொஞ்சோ சரி ஆயிச்சு வீட்டுக்கு வந்தோன்னே நல்லா பேஸ்லாம் மூஞ்செல்ல கழுவிட்டு போய் உட்காரம்போ தல அப்டியே குனிற சரியான இழு
பின்ன தலையில பால் அடிச்சா வலிக்காதா
அப்பதா தலவலியே காத்துது ம் செரியான தலவலி
ம்
சேரி இதுக்கப்புற என்ன பண்றதுன்னு தெரியாம அப்புறோ அப்புறோ தா நீ சொன்ன அதனால தா லேட்டா மெசேஜ் பண்ண ஆனா நீ நா சொல்ற பிஸியா இருக்கியா பேச மாட்டியான்ற
அப்படிலா இல்ல நீங்க வந்து மெசேஜ் பாத்தீங்ளா பாத்துட்டு ரிப்ளே பண்லையா சோ பிஸியா இருக்கீங்க அப்டின் நெனச்சே
அப்படி இல்ல தல வலில மொபைல் யூஸ் பண்ண முலே வில் தரமாரி இருக்குது தல வலிமா
நீங்க என்ட ஆனா சொல்லவே இல்லையே பால் வந்து மண்டையில வந்து அவங்க அடிச்டாங்க அப்படி எதுமே சொல்லலையே அதுக்கப்புற தானே சொன்னீங்க
என்னால மெசேஜ் பண்ண முல்ல தல வந்து
அப்ப கால் பண்ணியாது சொல்லிருக்கலால இப்டி இருக்கு அப்டி சொல்டு
பிச்சுனு போற மாரி ஆயிச்சு அது இல்லாம அம்மா வார ஒரு பக்கோ கத்தின்னு இருகாங்க
அவுங்கள சொல்லி ஒன்னு தப்பில்ல
இப்ப நான் இதுவு தல வலின்னா அவ்ளோவுதா இது கத்தினேதா இருப்பாங்க நைட்டு ஃபுல்லா செரி அப்டினு சொல்லிட்டு பத்துருவே பத்துட்டு மொபைல் யூஸ் பண்ண முட்ல ஆனா பத்துக்கின்னு மொபைல் யூஸ் பண்ணி மெசேஜ் பண்ண
நா உங்கட்ட என்ன சொன் னே நீ தூங்குன்னு தானே சொன்னே மெசேஜ் பண்ணு சொல்லி
தூங்கணு தூங்குன்னு சொல்ல
தூங்க முடியலையா
வந்துருப்பா மேகேளு ஒனக்கு மெசேஜ் பண்ட்டு தூங்கலானு சொல்லிட மெசேஜ் பண்ணே போயிட்டு வர தலவலினு அப்புற சொன்னோம்னா நீ தா தூங்குனியா தூங்குன்னா அந்த ஊரு கொஞ்ச நேர கழிச்சு தூக்கமே வர்ல தல்ல வந்து தனியா போனா எப்டி இருக்கு
ம்
அது மேரியே இக்குது அதோடு தல எல்லா தா செரியான தலைவலியா ஒரு டேப்லெட் போட்ட
ம்
திருப்பி ரெண்டாவது டேப்லெட்டு
ம் தலவலிக்கி டேப்லெட் அதிகமா போடக் கூடாது
ம்
வேணா விக்ஸ் போட்டுக்கோங்கோ இப்ப கொஞ்ச ச நார்மலா இருக்கு
வேற என்ன
இல்லன்னா ஆக்ட்ஸாயில் போடுங்கோ
ஆப்ஸாயிலா
அது என்ன சொல்லுவாங்க
தைலமா
ஆ கோடாலித் தைலம் சொல்லுவாங்களே
ம் ம்
அதா ஆக்ஸாயில் அது போடுங்க நால்லா அதுதா யூஸ் பண்ணுவே அடிக்கடி யூஸ் பண்ணுவே பக்க
ம் கேளு அதோட ராயல் வண்டி தூக்கிட்டே
இனி அடுத்தது வெளையாட போய் பால் மண்டையில ஏதது அடி வாங்கனுமா
இல்ல இல்ல
ம் அதோட துங்கிட்டனா டேய் அதோட ஒரு நைன் ஓ கிளாக் எழுந்த
ம்
எழுந்தனா எழுந்த ஒன்னுமே அப்டியே ஒரு அச்சி போட்டா மாரி இருஞ்சு ஒடம்பு ம்
ம்
அதோட என்ன ஆச்சு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு கால் பண்ணி வேல இருக்கு வாடா விஷ்னு போலாண்ணா
ம்
சரி ரீசார்ஜு முடிய போகுது போலாமேனு சொல்லிட்டு போனே இங்க கீழே என்னன்னா ஒரே லாரி தா இறக்கிட்டு வந்துடலாம்னா
உ
ஏமா அந்த ஆளு எவ்ளோ பேசிறுந்த இருந்தது புஃல் அவ்வளோ ரொம்ப பேறுசு ட்ரக்கு
உ
போ அது இறக்குறோ இறக்குறோ மணி பன்னெண்டு மணிக்லா போயிருக்கோ பதினொன்றைக்லா
உ
இறக்குறோ இறக்குறோ ரெண்டே ரெண்டே ஒருரல பாதி ஏறிக்கிட்டோ என்ன பாதி ஒரு மூணு ஊரு நாலூ ஊரு எறக்கினுக்குறோ முடியல சாப்பிட்டு சாப்பிடல மத்தியானோ உ
எதுக்கு அவ்ளோ கஷ்டமான வேலைலாம் பாக்குறீங்கோ
என்ன பண்றது கஷ்டப்பட்டால் தா நம்ம வீட்டல காசு நம்மளே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம்
அதுக்கு சொல்லிட்டு இப்டில்லா பாக்கணும்னு இல்லையே காலேஜ் தானே படிக்கிறீங்கோ
உ
அதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்ட பண்ணு
சரி விடு என்ன பண்றதுன்னு
அதுவும் கல்லுல வேற இப்ப எதுக்குது
அப்புறோ வந்து ஏதுஎதோ துக்கி பொறுமையா வச்சு மணி அஞ்சரை மணிக்கு முடிச்சுட்டோ முடிச்சுட்டு வரவைல திருப்பி ஒரு சின்ன ஒரு வோர்க்கந்த மாறி இது முடிச்சட்டு போயிடு இதுக்கு காசு குடுத்துறனா
உ
சரி என்ன பண்றது வட்டோ வேலைக்கு சொல்ட்டு உ திருப்பியு எரக்கணு முனிறியோ
உ இதெல்லா உங்களுக்கு தேவையா அதும் சாப்பபடவு இல்லை
அப்றோ சாப்பிட்டுமே அஞ்சு மணிக்கு
அஞ்சி மணிக்கு உ ஏன் அஞ்சு மணிக்கு சாப்பிட்டீங்கோ சாப்டாம இருந்துடுக்கலாமே
அய்யயோ சாப்டாம இருந்தா விஷ்னுவ தூக்கின்னு தா போய்ருகணு
ம் அஞ்சு அஞ்சு மணிக்கு சாப்டதுக்கு சாப்டாம இருந்துகலால
செ அஞ்சு மணிக்கு எது குத்தாலு சாப்ட்டுருப்பே எது பாத்தாலு அப்டியே கச்சு துன்னு போலருக்குது
இவ்வளோ ஒர்க் யார் உங்கள்ட்ட பண்ண சொன்னது
என்ன பண்றது அவன் கூட்டுனு போயிட்டா ஒரு லாரின்னு அப்பா சாமி இதுக்கப்புறோ நா வரலடா அப்பான்னு சொல்லிட்டு அ காலச்சு கெலம்பி போய்டுவே ஒயிட் தனா கட்சி போன்னு வாங்கனு ஒயிட் கலரு வாங்குனே அது ஐக்காது
ஒயிட் கலர் புடிக்குமா உங்களுக்கு
ஒட்ட கலர் கட்சிப்தா இப்ப யூஸ் பண்ணுவே
ஓ நா கர்சிப்பே யூஸ் பண்ண மாட்டே
அது எப்பமே கைல வச்சுபே கைலதா எப்பமே வச்சுப்பே
ம்
ம் அது ஒரு ஸ்டைல்னு அப்டின்னு சொல்லுவாங்க அத நா நெனைக்கிறே
ஓ ஓகே முன்னாடி கேர்ள்ஸ் தா கர்ச்சிஃப்ல்லா கொண்டு போவாங்க
நா வந்து ஸ்கூலுக்கு டெய்லி கர்ச்சிஃப் கொண்டு போவேனா வாரத்துல எப்டியாவது ரெண்டு கர்ச்சிஃப்யாவது கலஞ்சிருவே
ம்
அதனாலயே கர்ச்சிஃப் கொண்டு வராது காலேஜ்ல ஷால் போட்ருக்கனால ஷாலே இவ்ளோ பெரிய ஷால்ரு க்கு போது எதுக்கு கர்ச்சிஃப்பு சோ அதனால ஷால் தா எல்லாத்துக்குமே
க்ளாஸ்ல போய்ட்டு அந்த இது இது பண்றியா
எது
துப்பட்டாவ
ஷால்லா ஃபர்தாவ கழட்டிட்டு ஷால் போட்ருப்போ
ஓ ஓகே ஓகே இல்ல எங் எங்க காலேஜ்க்கு அது மாரி தா
ம்
காலேஜ்ல வந்து கழட்டிட்டு சால் போட்டுக்குவோ
ம் இங்க ஷால் போல்லேன்னா நறைய பேசுவாங்க ஷால் போட்டுட்டு தா இருக்கணு
ஆமா எங்க எங்க மேம்மு செம்ம ஸ்ட்ரிக்ட்
ம்
சால் மட்டு போட்லேன்னா திட்டுவாங்க செரியான திட்
ஓ ஹோ ஓ
ஆனா உங்களுக்கு அது புடிக்காது போல பின்னு குத்துறதுனால
சும்மா போட்டாலே கெடக்கு எதுக்கு பின்னு குத்தணு
எங்க க்ளாஸ் பொண்ணுங்க பின்னாடி வந்து இப்டி போடுவாங்க சால்லு இந்த சைடு
ஓ அது நீங்க அப்டி சொல்றீங்களா இது வந்து முஸ்லீம் காலேஜ்னால கோட்டு போட்ருந்தாலுமே ஷால் வந்து தலையிலே எப்போமே கெடக்கணு
தலையில கட்ணு ஓ ஓ
அதுனால
ஓ அப்டியா இவுங்க வந்து இப்டி போடுவாங்க மேம் வந்து திட்டுவாங்க எங்கள வந்து முக்கா பேண்டு ஜெக் பண்ணுவாங்க
ச ச
அப்பறோ செப்பலு
ம்
அப்பறோ தா செகேண்டியர்ல எதுவுமே கேட்க மாட்டாங்க
செரி டைமாயிடுச்சு நெக்ஸ்ட்டு கால்ல பேசலாமா
ம் பேசலாமே ம்